வணக்கம் தோ
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்கோ என்னா பண்றீங்கோ
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே
சாப்ட்டீங்ளா தோழி
சாப்டப்பா நீங்க இப்ப நைட்டுக்கு தா ப்ரிப்பேர் போயிட்ர்க்கு செஞ்சுட்டுர்க்கே
அப்டிங்ளா என்ன பண்றீங்க நைட்டுக்கு
தக்காளி தொக்கு நீங்க
ஆ நா தோச மீன் கொழும்பு
ஓ செரிங்க நல்லா செய்வீங்களா மீன் கொழம்பெல்லா
ஆ நல்லா செய்வே ஆனா நானே சொல்லிக்க கூடாதுல நல்லாசெ தேவல்ல
செரி உங்க பக்கல்லாப்பா
நாங்க நாங்க சம சில நேரத்துல வந்து அரைச்சு பண்ணுவாங்க அதுமாரி தக்காளி வெங்காயோ தேங்கா போட்டு அரைச்சு புளி போட்டு அரச் அந்த மாரி பண்ணுவோ அப்டி இல்லன் னா இந்த மாரி இந்த த வெங்காயத்தக்காளி கட் பண்ணி தாளிச்சு பண்ணுவாங்க இல்லிங்களா
ஆமா
இந்த மாரி பண்ணுவோ நம்மளுக்கு வந்து ஆமா புளி போடுவோ நீங்க புளி போட மாட்டீங்ளா
ஆமா புளி போடுவோம் பிரியாணியெல்லா உங்க பக்கோ சூப்பரா பண்ணுவாங்கில்ல
ஆமா ஆமா நாங்கெல்லா பண்ணுவோ பிரியாணி நல்லாதா
ஆனா சொல்லி மட்டு தரமாட்டீங்க உங்களுடைய ரகசியம் சீக்ரெட் இது
அப்டில்லா அப்டிலா இல்லியே நாங்க எல்லாரு பண்றதா நாங்களூ பன்றோ சீக்ரட்லா அதுல எதுவுமே யூஸ் பண்றதுல நாங்க அந்த பிரியாணி மசாலா சொல்லுவாங்கல்ல பாக்கெட்ல அதெல்லா போட மாட்டோ நாங்களாவே இது ஏ பண்ணிட்டுதா நாங்களே பண்ணுவோ எல்லாமே
சேரி சொல்றீங்களா நீங்க எப்டி செய்ரீங்கன்ட்டு எனக்கு ரொம்ப புடிக்கு பட்டு கொஞ்ச ஒங்கள மாரி ட்ரை பன்லான்ட்டு ஒரு இதுதா நல்லார்க்குன்
பிரியாணி சாப்புடுவீங்க சிக்கன் மட்டனா
சிக்கனு ம அது சம் நெறைய அனா சிக்கன்தா செய்வோ நாங்
அ ம் ம் எண்ண போட்டு ம் எண்ண போட்டு அந்த லவங்கம் பட்ட அ நீங்க செய்த சொல்லுங்க நா அதுல எதாது மிஸ்டேக்ந்தா சொல்
அ நா நா வந்து ஃபஸ்ட்டு எண்ணை ஊத்திட்டு நெய் கொஞ்சம் போட்டுப்பன் அ ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாரி போட்டுட்டு எண்ண காஞ்சோன்னே இது இது பட்ட லவங்கம் கிராம்பு மராட்டி மொக்கு கொஞ்ச சோம்பு ஏலக்கா அப்பற ப்ரிஞ்சி எல இதெல்லாம் போடுவேன் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் நீட் நீட்டா கட் பண்ண இது பச்ச மொளகா முழுசாவே போட்டுப்பம் பச்ச மொளவா தக்காளி இதல்லா போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி மொளகா தூளு உப் ச்சீ மஞ்சளு உப்பு இதல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவன் அ அது ஆயிட்டப் ப்றமா ஒயிட்டு இது தயிர் வேணுன்னா தயிரு மஞ்சள் இது சில்லி பவுட்ரு அ இதல்லா காரத்துக்கு ஏத்த மாரி எல்லாமே போட்டுட்டு ஆ நல்லா அது நல்லா ஃப்ரை ஆவுற வரை விட்டுட்டு அரிசி நம்மளுக்கு என்னா அரிசி வேணுமோ அ து போட்டுட்டு அ இது பண்ணி உட்ருவ தம் கட்டி உட்ருவ
அ தண்ணி ஊத்துவீங்கல்ல தண்ணி எவ்ள ஊத்துவீங்க
தண்ணி அரிசி எவ்ளோ எடுக்றமோ அதுப்பே பாதி கேது எனக்கு கேக்குது ஒங்களுக் கேக்குதுங்ளா
ஆ ஆ கேக்குது கேக்குது ம் ம் நாங்களு அப்பிடிதா அ நாங்க வந்து ரெண்டு விதமா பண்ணுவோம் ஒண்ணு வந்து நீங்க சொன்னீங்கள கண்ணி போட்டு அந்த மாரி பண்ணுவோ நீங் சேம் நீங்க பண்ற மார்தா ஆனா நீங்க சோம்புலா போட மாட்டோ நீங்க சோம்பு அது பிரிஞ்சு எலதா சொன்னீங்கல்ல நாங்க அதெல்லா வேணு வந்து லவங்கம் பட்ட ஏலக்கா இதுதா போடுவோ வெங்காய தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா போணும் அப்பறமா அதுவே நல்லா வதக்கிட்டு நம்ம அதுதான் மெயின் இன்கிரீடியன்ட்டே ஏன்னா
ஆமா ஆமா ஆமா நாந்தா மறந்துட்ட சொல்ல அதுவும் போடுவந்தா லிஸ்
மஞ்சள் தூள் மொளகாத்தூளு கரம் மசாலா நா போடுவே கரம் மசாலா போட்டு போட் அது கொஞ்சோ நல்லா இருக்கு ஃப்ளேவர் அது பவுடர் வருதுங்கங்க கரம் மசாலா அது போன்ணும் இல்லல்ல அத அரைக்கரத்துக்கெல்லா டைமில்ல கொழந்தைங்கள வச்சிட்டு நானே வ கடைலதா வாங்கி பண்ணுவோ அத கடைல குடுத்தா வாந்ததில்ல தா அததா வாங்கி வ த அதா கரம் மசாலா போடுவோ அது கொஞ்ச நல்லா ஃப்ளேவர் தரு தனியா அப்பற நீங்க சொன்னமார் தயிரு எலுமிச்சம் போடுவோ போட்டு நல்லா வதக் தண்ணி போட்றோ அந்தண்ணி போட்டு கொதிச்சப அரிசி போட்டு தம் கட்டுவோல்ல அப்டி ஒரு வக அந்த மாரி ஒன்னு பண் இன்னொன்னு வந்து அரிசி தனியா வேக வைப்போம் நீங்க சொன்ன மாரி மசாலா எல்லாமே தாள்ச்சிட்டு வதக்கிட்டு அத் அதுல தண்ணி போடக் கூடாது தண்ணி அதுல போடாம அதுல கறில வருது பாத்தீங்களா அந்த தண்ணிலே கறி வெந்துரு நமக் இன்னோன்னு நல வந்து சாப்பாடு வடிப்பம் பத்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒல வச்சிட்டு ஒல வச்சிட் ட்டு அதுல வந்து கொஞ்சோ எண்ண அப்பறோ வந்து புதினா கொஞ்சோ புதினா கொத்தமல்லி அப் எண்ண போட் ட்டுந்தா நமக்ஸ் அ அந்த அரிசி வந்து ஒட்டாம வரு அதனால் தா கொஞ்ச லைட்டா எண்ண போட்றது அ அது போ ட்டு அத கொஞ்சம் ரொம்ப வந்து வேகக்கூடாது அர் இ சும்மா ஒரு செவன்டி பர்சன்ட் எயிட்டி அந்த மார் அந்த அளவுக் கொஞ்சோ வெந்தா போது ரொம்ப வேக வச்சா கொழஞ்சிரு அந்த இதுல எடுத்து வடிச்சிட்டு நம்ம வந்து இது போ டீங்களா அது போ அந்தந்த மசாலா பண்ணி வச்சிட்ருக்கோள அதுல போட்டு ஆ அது வந்து தம் பொட்டுணு அரிசி போட்டு அதுக்கு தம் தம்ல விட்டுணும் வெந்த அப்றோ அதுக்கப்றோமா மேல கொஞ்சோ நமக் எனக்கு சீ பவுடர் அத போட்டுட்டு தம்க்கு விட்டு கொஞ்சோ நேரோ ஒரு பத்து நிமிஷோ பதினஞ்நிமி தம்க்கு விட்டா அது கலந்து விட்டுணு அது கீழ இருக்க மசாலா இருக்கு அரிசி ஒடயாம நம்ம வந்து அத கரண்டி பின்னாடி வச்சு நம்ம கலந்து விட்டோனா நாம தம் போட்ட கரட்டா இருக்கு பிரியாணி இந்த மாரி ரெண்டு டைப் இருக் என்ன சொன்னீங்க
நெய் கடசியா நெய் போட்டு இற
ஆ நெய் போட்டு எரக்கினு தம்க்கு எப்போனா அப்போ கொஞ்சோ நெய் போடுவ
ஆ அதுதான் அதே மெத்தடு தா ஆல்மோஸ்ட் அதேதா இந்த செக் கேன் சொன்ன ஆப்ஷன் தா வந்து கொஞ்சோ அந்த அந்த மாரி செய்றது கெடையாது ஹைதராபாத் பிரியாணினாக்கா அதுவேன்னா அந்த மாரி போகு அதுல சாதோ தனியா ஆ வடிச்சிட்டு அதுலயே பட்ட லவங்கோ க்ராம்
எங்க வீட்ல மோஸ்லி நீ‌ இந்த சா சாதோ தனியா பண்ணுவாங்கல்ல அத மார்தா பண்ணுவாங்க எங்க அம்மாலா நா வந்து சிம்பளா னோ சரி நம்ளுக்கு பொண்ண வச்சு முல்லனு சொல்ட்டு நா தண்ணி போட்டு நீங்க சொன்ன மாரி ஒரே இதுவா அந்த மார்தா அ ரொம்ப அப்டிதா
இன்னுரு விதமா பண்ணுவாங்ப்பா எங்க ஊர் சைடுல்லா எப்டி பண்ணுவாங்னாக்க ஆ இது அ மிக்சி ஜார்ல வந்து இஞ்சி பூண்டு எல்லா போட்டுட்டு பட்ட லவங்கோ க்ராம்பு இந்த ஐட்டம்ஸ்லா நம்ம எண்ணேல என்னன்ன போட்றோமோ அதெல்லா மிக்சி ஜார்ல கொஞ்சோ போட்டுட்டு புதினா கொத்த மல்லி பச் ச மொளகா இதெல்லா போட்டு க்ரைன் பண்ணி தேங்கா சின்னதா கொஞ்சமா கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சமா எங்க பக்கோ அது அப்டிதா செய்வோ நாங்கோ அது நல்லா சொல்ற ஆ அந்த மாரி ஒரு மெத் தேட்ல செய்வ அது போட்டு அரச்சிட்டு வெங்காயோ எண்ண ஊ திட்டு எண்ணெலியு கொஞ்சோ பட்ட க்ராம் பு இதெல்லா கொஞ்சோ போட்டு வெங்காயோ தக்காளி பச்ச மொளகா இதெல்லா போட்டு அந்த அரச்சி விழுத வந்து இதுல போட்டுட்டு கறி கூட இதெல்லா சேத்து நே சேமா இந்த எலும் ச்ச எல்லாமே போட்டு அதே மெத்தட்ல என்னனா இது கொஞ்ச இந்த மாரி இதெல்லா போட்டு அரைச்சிட்டு செய்வோ நல்லா இருக்கு அது ஒரு மெ
ஆ அது அந்த ஒரு மாரி ஆமா பிரியாணிலயே எத்தனயோ வகைகள் இருக்குது செய்யறக் ஆமா ஆமா அ உங்களுக்கு எது ரொம்ப புடிக்கு எந்த எந்த மாரி பண்றது உங்களுக்கு புடிக்கு
க்கா ஆம்பூர் பிரியாணி மாரியா
ஆம்பூர் பிரியாணி அதுல என்ன டிஃப்ரெண்ட்டு ஆம்பூர் பிரியாணில
ஆம்பூர் பிரியாணி அது என்னவோ ஸ்டார் பிரியாணி அப்டி ஒரு பேர் வந்துச்சு அதனால அது ரொம்ப புடிக்குன்ற மாரி அப்டியே அது ஒரு அது என்னாட்டு தெரில பட் அனா புடிக்கு அவ்ளோதா ஆ அதுனா ஒரு ஹாப்பி அப்டி ஓ ஓகே சாப்ட போலா அது ஒரு ஸ்பெஷல் தான
உங்ளுக்கு ஒன்னு தெரிமா நா அவ்ளோ பிரியாணி லைக் பண்ண மாட்டே எனக்கு பிரியாணி ஓ ஒரு டைம் ஒரு வேள குடுத்தா ஓகே அதலா நா நைட்டு அதே காலைல அப்டிலா குடுத்தா நா சாப்ட மாட்டே எனக்கு அவ்ளோ இன்ட எல்லாரு பிரியாணியா பிரியாணியா சொல்லி அவ்ளோ இதுவா இருப்பாங்க எனக்கு மட்டு அதுல வந்து
ஐய்யோ நாங்கலா ஃப்வேரேட்டு ப சிக்கன் ரைஸூ இந்த மாதிரில்லாம் விரும்ப மாட்டோ நான்ல்லா எங்க வீட்ல என் பசங்க எல்லா வந்து அன்னிக்கு நா சொன்ன மாரி மூண் டைம் ரெண்டு டைம் ஜிக்கன் ரைஸா குடுத்தா கொட நல்லா சாப்டுவாங்க இந்த சிக்கன் ரைஸ் இந்த மாரி வெரைட்டீஸ்சு அந்தமாரி எல்லா சாப்பிடுவாங்க எனக்கு சிக்கன் ரைஸ்சு நூடுல் சி இது எல்லாத்த விட எது ஓ ஓகே புடிக்கூ ரொம்ப ஃபேவரட்டுனா பிரியாணியதா சொல்லுனுமா அன்னால பிரியாணி தெ விரும்பி நா எங்க போனாலுேமே எ பசங்க சிக்கன் ரைஸா வாங்னா கூட் நா
நா சிக்கன் ரைஸ் சாப்புடுவே அப்ப கூட அது கூட அதிகமா சாப்பிட முடியாது சிக்கன்ல்ல செய்றதுனால ‌அதுதா அன்னிக்கோ சொல்லுவாங்க இருந்தாலூ நம்ம வந்து பிரியாணி நல்லது தா ஒடம்புக்கு இருந்தாலூ நம்ம அதிகமா எனக்கு வந்து அதுலஈர்த்ததூ எங்க வீட்ல எல்லா சொல்வாங்க நீ மட்டுந்தான்டி இப்டி இருக்க பிரியாணி வேண்டா சொல்றவ
ஆனா அதே மாரிதா எங்க கணவருக்கூ வீட்ல பிரியாணின்னா புடிக்காது எப்பவுமே வாங்கிட்டு வந்தா அதது வந்து கிரேவியா கொழும்பா ஏதாச்சு ஒண்ணு பண்ணாதா அவருக் விரும்புவாரு
ஆமா ஆமா சில சய்ய ச சில த சீரக சம்பா அரிசில பண்றாங்க பாத் எங்களூக்னே நீ அது கூட நல்லாருக்கு சொல்ல ஆனா அதுக்கு வந்து தால்சா குடுப்பாங்க சைடு அதுவ்ல ஊருத் சாப்பட்றதுக்கு தாழ்ச்சா மாரி பண்ணுவாங்க
ஆமா ஆமா இல்லிங்க தெரியாதுங்க எனுக்கு
ஆ
கத்திரிக்கா இதுதா கொடுப்பாங்க அதுதா தெரியூ தால்ச்சா எனக்கு தெரியாது
ஆமா இல்ல இல்ல தா இப்ப இந்த ஊர் சைட் லெல்லா நீங்க சொன்ன மாரி தா ஆம்பூர் அந்த பக்கொல்லா போனா சீரக சம்பால் தா பண்ணுவாங்க அது கூட வந்து தால் சமிரி பண்ணுவாங்க தால் சொன்னா தால்ல தா பருப்புல பண்றது தா பருப்புல வந்து கறி போட் ட்டு காய்கறி எல்லா போட்டு வதக்கி பண்ணுவாங்க அதுவூ நல்லா இருக்கூ நாங்க வந்து அந்த தால்ச்சா வந்து கு நெய் பூ சொல்லுவாங்கல்ல அதுக்கு பண்ணோ அதுக்கு நல்லாருக்கும்
ஆனா சாப்பட்டுருந்தா தெரிஞ்சிருக்
ம் ம் அது எங்க இதுல வந்து அந்த அந்த நெய்சோறு தா அதிகே நெய்சோறு இந்த பிரியாணி இது ரெண்டு தா ஸ்பெஷல் ஆமா
ம் அதுக்காக தா நா பிரியாணி எடுத்து உட்னே பிரியாணி எப்படி செய் செய்வங்கன்னு கேட்டே நா அதுக்குதா கேட்டது பிரியாணி எப்படிப்பா செய்வீங்கோ அப்பிடின்ட்டுன்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்கோ அவெ பக்கத்துல ஃப்ரெண்ட் அப்படிதா இருந்தாங்களா நாங்க எப்பவுமே கேக்குதாங்களா உங்களுக்கு
அ
ஹலோ எனக்கு வாய்ஸ் வரலப்பா உங்களுக் கேக்குதுங்களா ஹலோ